ஹலோ கேக்குதுமா என்ன பண்றீங்க மார்னிங் குட் மார்னிங்.
ஆஹ் குட் மார்னிங்க இப்பதா வீடு பெருக்கிட்டு இருக்க
உம் சரி சரிப்பா
ஆஹ் ஆஹ் சாப்ட்டாச்சுங்க. டிஃபன் ஆயிடுச்சு.
டிஃபன் ஆயிடுச்சா இல்ல இல்ல. இன்னு டிஃபன்ல்லா பண்ல இப்போதா கொஞ்ச நேரம் எயிட் தேர்டி தா எழுந்தே காஃபி சாப்ட்டு கொஞ்ச நேரம் பேசலா அப்படின்ட்டு எடுத்தே பாத்திரம் வா வாச பண்ணிட்டு செரி உங்களுக்கு கால் பண்ணிட்டு பண்லா அப்படின்ட்டு
ஆஹ் எப்டி இப்பதா டிஃபன் ஆச்சு
உம் சீக்கிரமா பண்ணிறாங்க அம்மாலா அம்மா சம றாங்களா நீங்க பண்ணீங்களா
அம்மா இல்லைங்க நா தா பண்ணிட்டு இருக்கேங்க.
பண்ண
டிஃபன் மேகி உம்.
ரொம்ப மேகி சாப்பிட கூடாது சரியா
இல்லங்க ரொம்ப ஒண்ணு இல்ல அப்பப்பதான்.
ஆஹ் மேகினா இப்பி மேகியா
ஆஹ் இப் ஹிப்பி மேகி.
அதுலயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குப்பாருங்க அதோட கொஞ்ச கொஞ்ச சீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கு
ஆமாங்க டிஃபரெண்ட் டிஃபரெ டிஃபரண்டா சாப்பிடறேன் நான் ஒரே ஐட்டம் சாப்டமாட்டன். ஒரு நாள் இதுன்னா ஒ ஒரு நாள் ஃப்ரூட் சலாடு
ஆஹ்
ஆ நெருப்பு இல்லாத பண்ணுவே அதுதான் உங்கள கேட்ட நேத்து
ம் நான் வேணா ட்ரை பண்றேன் நான் ட்ரை பண்ட்டு கேட்டு ட்டு உங்களுக்கு நான் இன்ஃபாம் பண்றேன் சரிங்களா ஏ நீங்க வெயிட் போடக் கூடாதுன்றதுனால அது மாரி சாப்பிறீங்களா
எது
ஆ இது அனல் இல்லாத எரிப்பு இல்லாத சாப்பாடு
ஆமாங்க
வெயிட் எவ்ளோ இருக்கீங்க தெரிஞ்சுக்லாமா
ஆ ஆஹ்ங்க எயிட்டி எயிட்டி த்ரீங்க
ஓ எயிட்டி த்ரி செரி செரி செரி எக்ஸசைஸ்லா அப்பா
அங்கலருந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு போவே ஆமாங்க ஜிம் போயிட்டு இருந்தங்க
ஓகே ஓகே
அப்படிதான் வையிட்டு
அப்ப அந்த சீஸ்லா சாப்பிடாதீங்க சீஸ்லா சாப்பிடாதீங்க சீஸ் வெயிட் போடும்
சீஸ் எல்லா இல்லங்க நான் ஜஸ்ட் மேகி பண்றோ அவ்ளதான்
ஆ செரி செரி இல்ல நா தெரியாம சொல்லிட்ட சீஸ் போட்டு சாப்பிடுங்கன்ட்டு கஞ்சி கஞ்சி மாரிலா செய்வீங்களா
ஹ
அந்த கஞ்சி கிடையா அந்த கஞ்சி கிடையாது இந்த கேவுரூட்ல கேவுறு மாவுல
ஆ
அந்த கேவுர் மாவு என்ன பண்ணு நைட்டே கரைச்சி வச் சி கரைச்சி தண்ணில கரைச்சு வச் ச்சிண்ணு அது அப்றமா என்ன பண்ணி கொ கொஞ்சோண்டு அதுல அரிசி சாப்பாடு போட்டு மீங்க மீறுதுல்ல சாப்பாடு அதுல போட்டு கொஞ்சோ வெக வைக்கணு கொஞ்சோ வெக வச்சுட்டு அப்டியே எடுத்து வச்சிட்னு எடுத்து வச்சுட்டு காலைல என்ன பண்ணோ அதுல கொஞ்சோன்டு எடுத்து போட்டு கொஞ்ச தயிர் ஊத் கரச்சி குடிக்கணு நல்லா இருக்கு ஹெல்தி புட்டு உங்க இது இதெல்லா கம்மியாகு ம் ம் நல்லா ட்ரை பண்ணுங்க கஞ்சி அய்டோல்லா சாப்புட்லா சாப்டுங்க
ஆங்க ஆ எங்க அம்மா கூட ட பேசுங்க எங்க அம்மா கூட மெசேஜ் பண்ணுங்க எங்க அம்மா கூட பேசுவாங்க
ஆ பேசட்டு பேசட்டு நா பேசுற
ஆ நம்லம்ப யார்னா தெரிஞ்சோங்க இருந்தாவே சீக்ரமா பண்ணிற்லா இதெல்லா
ஆமா ஆமா ஓகே நா பாப்பா இருக்கா ஓகே டே நா அம்மா நம்பர் குடுத்து விட்ற
ஆ ஆங்கா எனக்கூட டாஸ்க் என்து கூட லாஸ்ட் வந்துடுச்சு இந்த ஒரு டாஸ்க் தா ஐ ஆய்டு
ஆ சேரி சேரி சேரி உம் ம் ஏ
திங்லா
ஆ சேரி சேரிப்பா பண்ணிக்லா பண்ணிக்லா என்ன இப்ப மா மானிங் என்ன கூட்டு பண்றீங்க
அ மானிங் இப்பதா மேகி பண்ணிட்டு வீடு பெ வீடு பெருக்கி உட்டு சாப்பாடு பண்லாங்கா அது என்ன இருக்கு
ம் என்ன ஐடியால இருக்கீங்க
நானு கறி வெளி வாங்கிட்டு வந்துருப்பே சாப்பாடு மத்ரோ வெச்சிடுவ
ம் சேர் சேர் ம் கறி ரெடிமேடு ரெ டிமேடா
ஆ ரெடிமேடு தாங்கா தெர்லங்க ஆஃப்டர்நூன் தா
இ மட்டனோ வெய்ட் போக சிக்கனு சிக்கன் சாப்டுங்க ஆ செரி முட்ட சாப்டுங்க நேத்து நா சொன்ன இல்ல அந்த மாரி ட்ரைப் பண்ணுங்க
ஆங்கா ட்ரை
உம் உம் அப்புறோ எங்க போலியா வெளிய
இல்லங்க இப்ப போணு அங்க பார்க்குக் போயிட்டு கொஞ்ச நேரோ கேரம் போடு ஆடிட்டு வருவங்கா இப்பதா இது வீடெல்லாம் மாப் போட்டு இருக்கு
அ அ
மாப் போட்டுட் தா பேஸ் ட்டு
சேர் செரி பேசுங்க பேசுங்க
ம் ஹூ
தினியு மாப் போடுப்பீங்ளா
டைம்ஸ் த்ரீ டைம்ஸ்
செரி ஓகே ஓகே உம் அம்மா சாப்டாங் ஆஹ் இல்ல இல்ல சொன்னீங்ளா அம்மா கூட
அம்மா அல்லா ஊர்ல இருக்காங்க நா ஒருத்தந்தா இரு க பெங்ளூர்ல
சேர் சேர் சேர் சேர் உம் கஷ்டமா இல்லியா தனியா இருக்கர்து
இல்லங்க ஒன் மந்த் ஆ இருக்கங்கா
சேர் சேர் உம் அம்மாலா அங்க ஃபேம்லியோட இருக்காங்கனா
ஆமாங்க
ம் இப்போ பாக்க போவீங்களா அம்மாவலா
இல்லங்க ஆங்கயே வருவாங்கங்க கிட்டதாங்க எங்குளுக்கு பெங்களூரு
ஆ ஆ ஆ சேரி செரி செரி நானு உங்குளுக்கு ஜாப்பு சென்ட் டீட்டெயில் கேக்குற நானு
ஆங்க ஆங்க
எனக்கு மட்டோ ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நீங்க எங்க இந்த மட்டோ அனுப்புங்க அந்த அந் இந்த ஏரியால மட்டும் நானு ஃப்ரெண்டங்கிட்ட கேட்டு எதுனா உங்களுக்கு ட்ரை பண்ற நானு சரிங்களா ம் ம் எங்கயும் போ போய் வந்துட்டீங்களா
எங்கங்க
துணி வா துணிங்களா துணி வாஷிங் மிஷின் போடுவீங்களா தொவ்பீங்களா
துணி வாஷிங் மிஷின்தா போடுவேங்க
சரி சரி சரி ம் ம் அப்புறோ என்ன பண்ண போறீங்க நான் இருக்குப்பா வாஷிங் மிஷின்லதா போடணோ துணி ம் கால்ல காலையில கால்ல கொஞ்சோ அடிபட்ருக்கு செரி சொல் வந்த்ட்டு ஆ ஸ்பிட்டல் போயிட்டு வர்லா அப்படின்ட்டு போனோ செரி கால் பண்ணிட்டு ஒரு லெவனோ க்ளாக் போலா அப்டீன்ட்டு ம் போயிட்டு அங்க அப்டியே பாத்துட்டு வர்லா வந்து சாப்பாடு செய்லா அப்டினு உம் மோர் சாதம்தா செய் போற ம் மோர் கொழம்பு ம் நல்லாருக்கு ம்
மோரு கொழம்பு
ட்ரம்
ஆ அப்றோ ஒன்னு இல்லைங்க சொல்லுங்க
ம் போன்ல அம்ச்சு விடுறே சாப்டுங்க ம் சேரிங்க அப்றோ சொல்லுங்க நீங்கதா சொல்னு
என்னதுங்க
நீங்க தாங்க பேசணு பேசுங்க
நானா அதா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்ளே இப்போ வீடெல்லா பெருக்கியாச்சா
ஆ பெருக்கி மட்டு வச் சிருக்கே சாமா வெளக்குனே அவ்ளோ தா டீ சாப்ட்டோ ம் ம்
ஃபேமிலி இல்லங்க ப்ளாக் காஃபி ஒன்னு குடிப்பே நீங்க ஃபேமிலியோடு இருக்கீங்ளா
ஆ ஹஸ்பண்ட் நானு இருக்கே ம் பாப்பா இல்ல பாப்பா இல்ல அதனால நா ம நானு ஆ ஹஸ்பண்ட் மட்டு இருக்கோ இல்ல இல்ல பாப்பாவே இல்ல ம்
ஓ
ம்
அத பாப்பா ஓகே பாப்பா அண்ணிட்டு இருந்தா உங்க பாப்பா என்னமோ நெனச்சே
இல்ல இல்ல இல்ல பாப்பா அண்ணே பசங்க இருக் காங்க
ஆ
ஆ எங்க பாப்பா மாரிதானே அவுங்களு
ஆ ஆ அதா பாப்பான்னா நானு அது நெனச்சிட்டே
உம் அவ காலேஜ் போ போ போறா இப் இப்பதா உம் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க இப்பதான் முடிச்ச டீப்ப காலேஜ் போ போறாங்க அவங்க ம் டொண்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆக போகுது
ட்வெண்ட்டி நைன்த் காலேஜ்
ஆஹ் காலேஜ் ம் சரி போயிட்டு இருக்கும் மோதிப்பா ஆஹ் ஆஹ் ஆஹ் ஹ ஆஹ் அந்த பாப்பா வேற அது மாமா பொண்ணு உம் உம் அத அவங்களுக்கு இப்போ மார்க் கம்மியா இருக்கு எடுத்துட்டாங்க அந்த சீட்டுக்காக ட்ரைப் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம் எங்க காலேஜ் கிடைக்குதுன்னு ஒண்ணமே புரியல உம் இப்ப அவளும் பண்ணனும் ஆனா ஆஹ் சென்னையில வந்துதா பண்ணனும் ஏன்னா அங்கல்லாம் ரொம்ப காலேஜ் இல்லையாமே லாங்காதா இருக்காமே
எங்க திருப்பதிலையாங்க ஆமாங்க ரொம்ப லாங்கா தா இருக்கு ங்க காலேஜ்ஸ்
ஆஹ்
உம்
என்ன பண்றதுன்னு தெரியல அதா சரி வரேன்னாங்க சரி பாக்கலாம் வந்துந்டாங்கன்னா என்ன பேசலான்னு என்ன பண்ணலான்னு பாக்கலாம் உம் இங்க இங்க யூனிவர்சிட்டில கேட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டில பாக்கலாம் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டில கேட்டிருக்காங்க ஆஹ் அங்க போட்ருக்காங்க பாக்கலாம் என் எங்க எங்க ஜாப் கிடைக்குதுன்னு எங்க படிப்பு கிடைக்குதுன்னு பாக்கலாம் உம் உம் உம் திருப்பதில ஹலோ ஹலோ ஹலோ